ஆஹ் கேக்குதுங் வணக்கங்க நல்லாயிருக்கீங்ளா?
எல்லா நல்லாருக்கங்க இப்ப பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல வந்த நியூஸ் எல்லா ஏதோ டி சிஎ ஸ், விப்ரோ அதுலல்லா ஏதோ எம்ப்ளாய்ஸ் எல்லா தூக்கிட்டாங்க அறுபத்தஞ்சாயிரம் பேரு தூக்கிருக்காங்க எழுவதாயிரம் பேர தூக்கிருக்காங்கங்கறாங்க பாத்தீங்ளா?
ஆ பாத்தங்க அது இது ரீசன் பாத்தீங்கன்னா நானு பாத்தே இப்போ ஒரு ஒரு ஒரு ஒன் டேக்கு முன்னாடி பாத்தே அது ஏதோ எ ஐ எனெபில்னால வந்துட்டு நெறைய எம்ப்ளாய்ஸ் வந்து ஷார்ட் பண்றாங்க அப்டிங்கிற மாரிதா சொல்லியிருக்காங்க ஆனா இன்னும் ஸ்பெசிஃபிகா எதிர் இதனால என்ன ரீசன்ங்கிறது வா மேலோட்டமா வந்து ஆ வ ரொம்ப டாப் லெவல்ல வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாரி வந்து இது மூணு கம்பனி டி சி ஸ், இன்போசிஸ், விப்ரோ மூண்லயு வந்து சிக்ஸ்டிஃபைவ் தௌசண்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து டோட்டலா இது வந்து இருவது வர்ஷ்க்கப்புறோ இதுதா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பண்றாங்க அப்டின்ட்டு
ஓ! அப்டிங்ளா! ஓகே! ஓகே! ஏன்னா! இல்ல எப்பவுமே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி கூட சொல்லிட்டுருந்தாங்க அப்ப தூக்கிட்டுருக்காங்க ஒரு லிமிடெட் எம்ப்ளாய்ஸ் தூக்குறாங்கன்னாங்க ஆனா பல்கா வந்து ஏ ஐ காக இப்டி ஏ ஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு, எம்ப்ளாயிஸ் தூக்கறாங்கறது ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு
ஆமா அது எனக்கு தெரிஞ்சு, ஏ ஐ அந்தளவுக்கு வந்து ஃபிட் டாகு அப்டிங்கறது வந்து தெர்ல ஏனா ஏ ஐ வெச்சே நீங்க எல்லாமே பண்ணுனா அது பாசிபிள் கெடையாது ஏ ஐ ஓகே! ஒரு ஒரு‌ ஒரு ஒரு இன்டலியன் சிஸ் டம்தா ஒத்துக்லா பட் ஆனா ஏ ஐ வெச்சே நீங்க எல்லா பண்ணணு அப்டின்னா அது வேலைக்கே வே‌ அது அது எதுமே என்னைக்குமே ஷு ஷூட் ஆகாது ஆக்சுவல ஐ டி டொம்மைன் காண ஏதோ சில டாஸ்க் அது வேணா ஒத்து வரு
ஆனா எல்லா செக்டாருக்கு வந்து ஏ ஐ வந்து நீங்க ன இது பண்ண முடியாது அது செ சில சில கண்ட்ரிக்கு, இப்ப பாத்தீங்கன்னா! இப்ப ஜப்பான்ல பாத்தீங்கன்னா! உங்களுக்கு வந்து அவ வந்து இப்ப ஒரு கேப் வுட்டுருக்கா அது வந்து டிரைவர் கெடையாது. அதே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னா? உங்க நீங்க சொன்னா உங்களோட லொகேஷனுக்கு நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணிங்கனா உங்க லொகேஷனுக்கு வந்து அந்த வெஹிகிள் வந்துடு அதே மாரி, நீங்க அந்த நீங்க வந்து அதய ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க வந்து ஆ நீங்க அத புக் பண்ணீங்கன்னா! நீங்க அதுல இப்ப கே கேப்ல ஏறிட்டீங்கனா அந்த கேப் வந்து உங்க எந்த எந்த டேசன் எந்த எடத்துக்கு போனுமா! அந்த எடத்து கொண்டு போயி உங்கள விட்ரு அதெல்லா த அது இப்ப அதெல்லா ப்ரச்சனயில்ல! அது வந்து அவுங்க வந்து ஜப்பான் மாதிரி கண் ட்ரியெல்லா பாத்தீங்கன்னா! அந்த மாரி நாடுகள வந்து, நல்லா அவுங்க வந்து ஒரு ஸ்டரக்சர் டிசைனே வந்து, ஒரு மாதிரி ரொம்ப கிளியராயிருக்கு அவுங்க ட்ராஃபிக்லருந்து அவுங்களோட நடைமுறை வாழ்க்கை அவுங்களோட அந்த போக்குவரத்து எல்லாமே பாத் திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டிசைன் பண்ணி பண்ணிருப்பாங்க அதனால அங்க ஓகே அங்க அந்த மாரி இப்ப நம்ம அமெரிக்கன் கன்டிரில இல்லல்லா பாத்தீங்கன்னா எந்த சந்துல எப்டி போய் எது வழியா வரணு கூட நமளுக்கு தெரியாது இங்கே வந்து நீங்க வந்துட்டு ஒரு ஒரு ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேபக்கு கொண்டு வரதோ ஒரு ஏ ஐ எனனேபிள் கார கொண்டு வரதோ இதெல்லா இங்க வந்து நம்மக் நம்ம நம்ம கண்ட்ரி இல்ல ஏகப்பட்ட கண்டட்ரிக்கு வந்து ஷூட் ஆகாது ஜப்பான் சைனா மாதிரி ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப டாப்புல இருக்கிற கம்பெனிஸ் வேணா ஓகே இப்ப அந்த ஐ டி செக்டர்ல தூக்குறது பாத்தீங்கன்னா எதுக்காக தூக்கிக்க ஏன்னா பாத்தீன்னா சில இப்ப டெவலப் மென்ட்னா பதினாறு எல்லா கம்பெனு எப்போவுமே லே ஆஃப் இருந்துட் தா இருக்கு அது கெடையா வேல எடுத்து தூக்குறதுங்கிறது இங்கறது பாத்தீங்கன்னா ஏம்டியா தா இருக்கு ஏன்ன சில ப்ராஜெக்ட் வரு அந்த ப்ராஜெக்டாக எடுத்திருப்பாங்க அந்த ப்ராஜெக்டை வந்து முடிஞ்சுடு முடிச்சிருதுக்காப்பறோ என்ன பண்ணுவாங்க சோ அந்த எம்ப்ளாயஸை வச்சுட்டு நீ வேறு ஏதாவ்து ப்ர ப்ராஜக்ட் வந்து ட்ரைன் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவங்க இல்ல பராஜெக்டே வர்ல அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்றோ வேற வழி இல்ல அவுங்க வழி எடுத்து ஆகணு
கண்டிப்பா நீ சொல்றது கரெக்டாதா அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு எம்ப்ளாயிஸு இப்ப ஒரு கம்பெனில வேல பாக்குறாங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே லீவ்ங்கிற சமயத்துல என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து அந்த எல க்ரீஷன் கார்பென்டர் இதெல்லா மேனுவலா தா பண்ணியாகனுங்கிற நிலைமை இருக்கு இப்ப பிளம்பிங்கு அதுெல்லலாமே ஹியூமன் தா பண்ணனுங்கிற இது இருக்கு ரீளேஸ்மெண்ட் அதுக்கு வர்லா பட் இமீடியேட்டா வர வரதுக்கான வாய் ப்பு கொஞ்சோ கம்மிங்கறதுனால நார்மலா ஒரு ஐ டி கம்பெனிக்கு வேலைக்கு போற பசங்களே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஜாப் அது வந்து சாட்டர்டே சண்டேல வந்துட்டு அது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாரியு கை தொழில கத்துக்கறிறதுக்காகவு போறாங்க ஆல்ரெடி ஒரு ஜாப் கையில இருக்கு அது கூட அடிஷனல்லா இதுவு வேல விடுத்துக்கிட்டட்டு இந்த வேலைய பாத்துக்கலாம்ல அந்த ஒரு எண்ணத்துல போய்ட்டு இருக்காங்கன்னு சொல்லலா
ஆமாங்க கண்டிப்பா
இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பசங்கள் எலா கொஞ்சோ உஷாரா இருக்கிறாங்கன்னா இந்த மாரி எல்லா போய் கத்துக்கறாங்க இது கத்துக்கக்கூடிய வயசு இப்பவே நம்ம கத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு போறேனே சொல்லலா
ஆமா ஆமா கண்டிப்பா ஏ ஐ னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகே சார் இந்த சட்ஜிபிடி இந்த ஜெமீனி இந்தமாரி சில ஆப்பு எல்லா பா்த்திருக்கே அதெல்லா கொஞ்சோ ரெஸ்பான்ஸ் எல்லா ஓகே ஆனா அந்த ரெஸ்பான்ஸே வந்து அது கொடுக்குறன்னைக்கு பாத்த நம்ம ஒரு நம ஏதோ ஒன்னு போ ஒரு இன்பு அதுக்குன் நம்மளுக்கு ஒரு கேள்வி கேக்குறோ அதுக்கு அது பதில் குடுக்குது ஆனா அந்த பதில வச் சி அது அது பதில் குடுக்குறது கரெக்ட்டா அப்டிங்கிறது கரெக்ட்டா தெரில சிலது கரெக்ட்டா இருக்கு ஆனா சிலது நானே இப்ப ஆ நேராவே பார்த்துருக்கே சில நாங்க சில கான் ஃபிகர் எங்களுடைய செல்ல வந்து சில சர்வர்கள்லா ரெடி டிப்ளை பண்ணுவோ அதுல சில கொஸ்டின்ஸ்லா கேட்டா அது ஏதோ ஒண்ணு குடுக்குது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாரிதா இருக்கு அதயு வச்சுட்டு நா வந்து என்ன பண்ண முடியு ஏ ஐங்கிறது என்ன ஆக்சுவலா நீங்க குடுக்குற இன்புட்தா ஏ ஐ ஓகேங்களா அது ஒண்ணு அது வே இன்டலிஜன்டலிய
அது ஒண்ணு இன்டலிஜென்ட்டாலா திங்க் பண்ணாது அதுக்குல்லா அது ஒண்ணு இன்டெலி அது ஒண்ணு ஹூமன் பிரைன் கெடையாது எனக்கு வந்து இப்ப நா இப்ப வந்து நா இப்ப திங்க் பண்ணுவே எனக்கு அடுத்த திங்கிங் வந்து நியூயார்க்ல இருக்கு அதுக்கடுத்த திங்கிங் வந்து கனடா போயிரு ஆனா அது அதனால அப்டி பண்ண முடியாது
ஹியூமன்னோட நேச்சர் வேற அது வந்து நீங்க குடுக்குற இன்புட்ட அது வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதுல இருந்து எடுத்து ஆன்சர் எடுத்து குடுக்குறதா அது ஒரு இது இவ்ளோதா இது ஒண்ணு பெரிய ஒன்னு வாயில் லாஜிக்கான ஒரு சிஸ்டம் எல்லா ஒன்னும் பெரிய ஐரன் சிஸ்டமோ அது எல்லாமே தெரிஞ்ச சிஸ்டமோ கெடையாது
இப்ப ரஜினி படோ அந்த டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஜீரோல அதுல எப்டி அது வந்துட்டு கொல்லு அப்டின்னா யாருன்னு கூடப் பாக்காம கத்தியில குத்தி கொல்லுது அதுதா ரோபோட் னு சொல்லு உண்மய சொல்லப் போனா ஃபீட் பண்ணலா நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா எந்த அளவுக்கு குடுக்க முடியுமோ என்ன குடுத்தாலும் ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ம் இது வந்துட்டு ரோபோட்டுக்கு வந்து நம்ம பண்ண முடியாது பட் அதுக்காக ஹியூமன்ஸ ரீப்ளேஸ் பண்றாங்கன்னே சொல்லலா
புரியுதுங்க மேடம் அதே அந்த எந்த அளவுக்கு அதுல ஒர்க் அவுட்டாகுன்னு எனக்கு தெரியலிங்க இது வந்து ரொம்ப கஷ்டோ அது இப்ப இப்ப எவ்வளவு இது எவ்ளோ நாளைக்கி மேல ஒர்க் அவுட் ஆவுகுன்னு எனக்கு தெரில
அதுதா எந்த அளவுக்கு அவங்க ஃபைன் டியூன் பண்ணலான்னு பாக்குறாங்க ஃபைன் டியூன் ஆச்சு அப்டின்னா அது ஆ நெறைய பேத்துக்கு வந்து ஜாப்லெஸ்ஸா இருப்பாங்கன்னே சொல்லலாம்
எனக்கு பாத்தீங்கன்னா கா பா ஒரு ஒருக்க சர்வர் டிப்ளாய்மென்ட் வந்துச்சு அதப் பாத்தீங்கன்னா நான்தா எல்லாத்தையு மெய்ன் போய் நான்தா பாத்தே நான்தா ஃபிக்ஸ் பண்ணே நான்தா அதுக்கு ஓ எஸ் இன்ஸ்டால் பண்ணே வி ஆர் ரைட் கான்பி பண்ணி ஓ எஸ் ஸு அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி மத்த எல்லா வேலையிலு நா தா பாத்து நான்தா இது பண்ணே இது வந்து ஏ ஐ னால ஒன்னும் பண்ண முடியாது ஏ ஐ என்ன பண்ணு அதெல்லா நா பண்ணி முடிச்சதுக்கு அப்பறோ அது வந்துட்டு நீங்க எல்லா எல்லா பண்ணி முடிச்சு எல்லா வந்து அம் அம் ப பயனாளர்கள்ல்லா வந்து உக்காந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்பறோ அந்த சிஸ்டோ என்னோட சிஸ்டம் எல்லாமே சேர் ஓரளவுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பி வேல செய்யறக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்பறோ வந்து அந்த ஏ ஐ கொண்டு உள்ளார வச்சுட்டு அது டெய்லி ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணனுன்னு சொன்னா வேணா ஏ ஐ பண்ணு
ஓகே ஓகே
ஓகேங்களா இப்ப நானு ஃபர்ஸ்ட்ல இருந்து நா ஸ்க்ராட்ச்சுலந்து பண்ணுனது அதாவது தொடக்கத்துல இருந்து நா பண்ணுனத வந்து ஏ ஐ னால எல்லா பண்ண முடியாது
ஓ செரி ஓகே ஓகேங்க இந்த இந்த அளவுக்கு வந்துட்டு டீப்பா வந்து பண்றது வந்து ஹியூமன் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது பட் அது வந்து ஹியூமன் சப்போர்ட் இல்லாம பண்ற அளவுக்கு அவுங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளு இருக்குதுன்னு சொல்லலா இல்லையா
அப்டில்லாமே வாய்ப்பு கெடையாதுங்க ஹ்யூமன் சப்போர்ட் இல்லாம எப்டி கொண்டு வருவீங்க
அது எல்லாமே ஹ்யூமன் முன்னாடி இன் பில்ட்டா ஏதாது பண்ணி அதுக்கானா ம் அரேஞ்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா அது பண்றதுக் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா ஹ்யூமன் இங் இல்லாமலே எல்லாமே பண்ணலா அப்டிங்கிற மாரி ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அமேசான் பேக்கேஜிங் கம்பெனின்னு பாத்தீங்கன்னா அதுல தலையில எல்லாருமே வந்துட்டு ஒரு வீடியோ கேமரா ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவுங்க ஹியூமன் என்ன பண்றாங்கங்கிறது ஏ ஐ க்கு ஃபீட் பண்றக்கா ஒரு பேக்கேஜிங் ஒரு யூனிட்ல வந்துட்டு ஹியூமன் இல்லாம ரோபோட்டே பண்றதுக்கான ஒரு இது இவ்ளோதா இது வந்து இவ்ளவு இந்த மாரி பொசிஷன்ல இந்த மாரி அவுங்க பண்றாங்க அப்டிங்கறத வந்துட்டு லைவா அது வந்துட்டு ம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அத வந்து ரோபோக்கு ஃபீட் பண்றாங்க அப்டி ஃபீட் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா இந்த மாரிலா வேல வேல வந்து பண்றாங்கங்க இத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்றமா அந்த ரோபோட்கே வந்துட்டு அ மனுஷங்கள ரீப்ளேஸ் பண்ணிடு அத அந்த எடத்துல ஒக்கார வெக்கிறதுக்காக ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அது காலைல கூடோ நா இந்த மாரியான ஒரு விஷயத்த இதுல பேஸ்புக்ல பாத்த
நீங்க அகைன் நீங்க சொன்ன மாரிதா மறுபடியு எப்டின்னா வந்து டூ பாயிண்ட் ஜீரோ வந்தப்ப இந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ படத்துல வர மாரி அதா ஒரு இது வந்து இவுங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ ஐ வந்து ஒரு டெக்னாலஜியோட கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட எண்டு
எண்டு அப்டிங்கறாங்க ஆனா இது வந்து அப்டி மாரி எனக் தெரில இது வ இது ஒரு ஒரு ஒரு ஒரு ஹை ஒரு ரொம்ப ஒரு க பெரிய ஒரு ச கஷ்ட ஓரு க ஒரு கஷ்டமான நிலையத்துக்கு கொண்டு விடப்போது கண்டிப்பா ஏ ஐ அது மட்டு எனக்கு நல்லா தெரிது
ஓ செரி ஓகே ஓகேங்க ஓகேங்க அது வந்து நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆ எல்லாமே வந்துட்டு ஹியூமன்கு பதிலா ஏ ஐ வெச்சி மட்டும் பண்றதுங்கறது வந்து ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் அப்டிங்கிறது வந்துட்டு தெரிய வருது இல்ல ஒரு மனுஷங்களே வந்துட்டு எல்லாமே பண்ணிட முடியு அந்த எடத்துல அப்டிங்கிற எடத்து வந்து ஒரு ரோபோட்ட வெச்சு பண்றதுங்கறது வந்து ரொம்ப ரிஸ்க் க்கான ஒரு விஷயம்னே சொல்லா இல்லைங்ளா அது மட்டும் இல்லாம அது மட்டு இல்லாம ஒரு
ஆாய பப்பா
ஹியூமன் இருக்கற எடத்துல வந்துட்டு ஏ ஐ வந்துச்சு அப்டின்னா அந்த ஏடத்துல வந்து ஆ ஒரு அ ஹாஸ்பிட்டல்ல இப்போ நெறைய ரோபோட்டிக் சர்ஜரி அந்த மாரி எல்லா நெறைய சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு அதுல ஃபீட் பண்ணி எப்புடி பண்றாங்க எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் அப்டிங்கறது வந்துட்டு நம்மளுக்கு தெரிய நிறைய க்னீ ரீப்ளேஸ்மெண்ட் ஹார்ட் சர்ஜரி அததெல்லாமே ரோபோ யூஸ் பண்ணி பண்றோ
உன்னோட ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப அது ஓரளவுக்கு கட் பண்ணுது சரி அந்த த போனோட அந்த எலும்பு வந்து இவ்வளோ தேஞ்சிருக்கு அத அத எப்டி மெஷர் பண்ணோ அது இவ்ளோதா சர்ஜரி பண்ணணு இப்ப ஹியூமன் நெஜமே இது போதோ இதோட நிறுத்திக்லா அப்டிங்கிறது தோனு அதுக்கு அப்டி தெரியாது அதுக்கு என்ன இன்புட் குடுத்தீங்ளோ அதுதா அது பண்ணு மேபி வே ஒரு வேல எப்டி இருக்கலா வந்துட் பின்னாடி இருந்து இவுங்க க அந்த க ஆப்ரேட் பண்றது இவுங்க ஆப்ரேட் பண்ணலா பார்தா அந்த க ஆப்ரே அந்த அந்த அறுவை சிகிச்சை பண்றது வேணா அந்த கம்யூட்டர் பண்ற ரோபோ பண்ற மாதிரி இருக்கலாம் அது மாரி வேணா இருக்கலா ஆனா பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றத வேணா இவங்க ஆப்ரேட் பண்ற மாரி இருக்கல அதனால ஒரு அக்யூரசி கெடைக்கும் அப்டிங்கிற மாரி சொல்லலா ஒரு துல்லியமான ஒரு இது கெடைக்குன் சொல்லலா மத்தபடி பெருசால சொல்ல முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது என்னமோ கரெக்டு தா அது வந்துட்டு நறைய இதுல விளம்பரங்கள்ல வந்து இப்ப ரோபோட்டிக் சர்ஜரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஹார்ட் சர்ஜரி இதெல்லா வந்து ரோபோ யூஸ் பண்ணி நியூ டெக்னாலஜில பண்ணுன் சொல்லிட்டு இருக்காங்க பட் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரியல பட் இந்த மாதிரியான ஒரு டெக் னாலஜீஸ் வந்து யூஸ் பண்றாங்ககறது தெரிய வருது
ஆமா ஆ சரிங்க தேங்க்யூ பாய்
சே